அ கேக்குதுமா உங்களுக்கு கேக்குதா
அ கேக்குது கேக்குது
ம் ம் நீங்க எப்டி வந்தீங்க இத யார் சொன்னீங்க இ இத பத்தி யார் சொன்னாங்க இதுல எப்டி இந்த ஒர்க் பத்தி
இதுவா ஃப்ரெண்டு
ஆம் சேர் இது எப்ப இருந்தும் நடந்துட்டு இருக்கு தெரில யாருக்கும்
அப்டியா எனக்கு தெரியாது கோ சிஸ்டர் தா ஆக்சுவலி நாங்க இன் ஆ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு வந்து அ ஒரு ஒர்க் அதாவது என்ன ஒர்க் அப்டின்னு சொன்னா இது சமை இருக்கிறத அப்டியே வீடியோ எடுக்கணும் தலையில கட்டிட்டு அந்த மாரி வரு சொல்லிருந்தாங்க ஆக்சுவலி அது பண்ண முடியாது அப்டின்னு சொன்னதுக்கு அப்பறோ இந்த ஒர்க் அப்டின்னு சொல்லினு சொன்னாங்க
என்ன சொன்னாங்க சமையல் அப்டின்னா யூடியூப்ல போடுறதுக்கா
யூடியூப்ல போடுறக்கில்ல நம்ம வந்துட்டு அ ஒரு ஆப் இருக்கு ஆப் டவுன்லோட் பண்ணி போன் வந்து தலையில கட்டிக்கி ட்டு அதுக்கு ஒரு பேண்டு கொடுப்பாங்க தலையில போட்டு அதை வச்சிக் டே வந்து நம்ம சமையல் செய்யணும் நம்ம கை மட்டும் தா தெரியணும்
ம் ம்
அ அந்த மார அந்த மார ஒரு ஜாப்பூ ஆக்சுவலி ஒரு ரெண் நாள் ஒரு ஒன் ஹவர் ட்ரை பண்ண தலைவலி வந்துருச்சு மொத்தா வெயிட்டு தலையல அந்த ஹே இதுல வந்துருல்ல போன்ல அதனால பண்ண முடியாது அ அப்பறோ செரி அப்பறம் அவுங்க என்னோட கோ சிஸ்டர் என்னோட வீட்டுக்காரோட தம்பி வைஃப் அவங்க அ அவுங்க ஒருத்தவங்கள கூப்ட்டு இந்த மார நீங்க பண்ணுங்க உங்க நாள முடிஞ்சது பண்ணுங்க அப்டின்னு சொல்லிருக்காங்க அவங்களாலயும் முடில அப்டின்டாங்க வேற ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுங்க அப்டின்னு சொன்னதுக்கு தான் அப்பறம் இந்த ஜாப் ரெப்ஃபர் பண்ணாங்க அவுங்க அதுக்கு மின்னாடியே பண்ணிட்டு இருந்தாங்க போல த்ரீ வீக்ஸ்ஸா பண்ணிட்ருந்தாங்க போல
ஆமா ஆமா ஆமா ஆமா நானும் த்ரீ வீக்ஸா தான் பண்ணிட்டு இருக்க
செரி செரி செரி
ம் ஆனா இப்பதான் நிறைய பேரு ஜாயின் ஆகுறாங்க
ஆமா ஆமாம்மமாம்மா
ம்ம்ம்
அப்றோ சொல்லுங்க என்ன படம்லாம் பாப்பீங்களா
நான் எல்லாமே தியேட்டர் போனது கிடையாதுமா எல்லாமே வீட்ல இருந்து பாக்குற மாரி இருந்தாதா மட்டுந்தா பாப்போ நாங்க.
செரி, செரி, செரி நாடகமல்லா.
இல்லம்மா, அதெல்லா எதும் பாக்குறதே கடையாது.
செரிங்க எப் எப்படி வீட்ல இருக்கீங்க என்னதா பண்ணுவீங்க
ஏ எங்களுது பெரிய வீடுமா நா மாமியாரு மாமனாரு எல்லாரு சேந்துதா இரு க்கும் பசங்க மட்டும்தான் வெளியே இருக்காங்க அப்டி எனக்கு சமையலு கும் சரியா போகும், வீடு சுத்தம் பண்றதுக்கு எங்கள்து மொத்தமா அஞ்சு பெட் பெட்ரூம் இருக்குனாங்க ரெண்டு ஹாலு, அஞ்சு பெட்ரூம், இந்த மாரி இருக்கு. பெரிய வீடா இருந்தாலே, நம்மளுக்கு அது கூட்ட பெருக்க தொடைக்க இதுக்கே டைம் செரியா போகுது ம்.
அதனால, நா மத்த இந்த மாரி ஏதாது வேல கெடச்சா, வீட்லருந்தே இந்த டைம்ல அப்டின் ஃபிக்ஸ் பண்ணாம இருக்கற வேலைங்க தாமா நா தேடிட்ருக்கேன்.
செரி, செரி, செரி, செரி.
ஃப்ரம் ஹோம் கடச்சா, பண்ணிட்ருக்கலாம்.
ஆ, எனக்கு அப்டி கெடைச்சிருந்தா சான்ஸ் இருந்ததுன்னா பரவால்ல.
ப்பா கையில டிகிரி வச்சிருக்கீங்க வேலைக்கு போற இதும் இருக்கு, ஆனா நா நா வந்து பிளஸ் டூதா முடிச்சிருக்க.
ம் ம், செரி, செரி, செரிங்க.
ஆனாலும், மினிமம் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, ஆனா உருப்பிடியா ஒரு சர்டிஃபிகேட் இல்ல, அது சர்டிபிகேட் இருந்தா மட்டும் தா வல்யூ இருக். நம்மளுக்கு என்னதா அதனாலதா நா எந்த வேலையு இல்ல, இந்த மாரி ஏதாவது ஆ சர்டிஃ கேட் இல்லாம வர வேலைங்க மட்டும் நா பாத்துட்டு்ருக்க. ஏதாது இருந்தா பண்லா அப்படின்ட்டு.
நீங் முன்னாடி ஏதாவது பண்ணிருக்கீங்ளா இந்த மாரி
மா நானு வேற ஒரு இதே மாரி வாய்ஸ் ஓவர் ஒர்க்தா பண்ணிருக்கே, போன வருஷோலா
செரி, செரி, செரி, ஓகே ஆ.
து அது வந்து ஃபுல்லா டாபிக்ல இருந்து அவங்களே குடுத்துருவாங்க, இந்த மாரி நம்ம பேச மாட்டோம். அவுங்களே டாபிக் குடுத்துருவாங்க, ஆ. ஒருத்தருக் கொருத்தர் யாருக்கும் யாரோ யாருக்கும் தெரியாது எதுவுமே கடையாது. டாபிக் போகு ஆப்ல இருந்தே கால் பண்ற மாரிதா இருக்கு, டாபிக் போகு
செரி, செரி, செரி, ஓகே ஓகேங்க.
அதுவு நா
நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா, அடுத்த காலுக்கு
ஆ, இல்லமா, இல்ல, இல்ல, அதா எ வீட்டுக்காரரு வெளியே களம் வாரு அவரு போனதுக்கு அப்பறமா நா மெசேஜ் போட்ற.
சேரி, ஓகே, ஓகே, ஓகே, கண்டிப்பா பண்ணுங்க.
ஆஹ் இன்னும் டைம் இருக்குல்ல.
ஆ, டைமு இருக்கு, டைம் இருக்கு, ஒன்னும் ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது.
ஆ
நீங்க நல்லா சமைக்கறது செரி, ஆந்தராவுல ஆ இந்த என்னது கோங்குர சட்னி வேணா. வேற ஏதாது சொல்லுங்க, ஒரு ரெசிபி, ஆந்தரா ரெசிபி.
ஆந்தா ரெசிபி என்ன, நாதா சொல்றேனே எனக்கு சமைப்ப
உள்ளிக்காரம் சொல்லுவாங்கல்ல உள்ளிக்காரம், என்னது
வெங்காய சட்னி தா.
அப்படியா, அதை சொல்லுங்க எப்டி ரெஸ்பி
வெங்காய சட்னி வந்து நம்ம வெங்காயோ தக்காளி இதெல்லா நறுக்கி வச்சுக்கிணு அதுக்கப்றமா கடாய்ல எண்ண ஊத்தி ட்டு கொஞ்சமா கடுகு போட்டு கடுகு ஆ கருவேப்பில அ கல்லப்பருப்பு, உளுந்த பருப்பு இதெல்லாம போட் டு கொஞ்சோ வருத்ததுக்கு அப்பறமா அ கருவேப்பில எப்டியு சேத்துப்போ அது கப்மா ஜீரகோ இதுக்கு முக்கியமா ஜீரகோ போட்டுக்கோங்க
செரி செரி செரி
ஜீரகோ ஆ இஞ்சி
ம்
இதெல்லாமே போட்டு வறுத்துட்டு அதுக்கப்றமா வெங்காயோ போட்டுக்குணு வெங்காயோ அ மஞ்சதூளு ஆ பட் ச்சமொளகா போட்டுட்ன்னா நல்லா இருக்கு
ஓகே
பச்ச மெளகாவு அதுக்கப்றமா தக்காளி எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சோ வ கொஞ்சோ வரப்பட்டதுக்கு அப்பறமா ஆ ஆ கொஞ்சோ கூலானதுக்கு அப்றமா மிக்சில அரைச்சுக்கிட்டா அது சரியா போகுமா புளி கொஞ்சமா சேத் த்துக்கணு ஓ அந்த எண்ணெயிலயே வறுக்கும் போதே அதுலே இந்த வெங்காயோ தக்காளி எல்லா போடுறோ இல்லியா
ஆ ஆ
கொஞ்சோண்டு புளி போட்டுகுன்னு செஞ்சீக்னோன்னா ரொம்ப நல்லா இருக்கு
செரி செரி செரி
இங்க வந்து கோங்கூராவு நல்லாருக்கு கோங்கூரா அது அதுவு நல்லாருக்கு பருப்பு இல்லாம ஃபஸ் ட்டு கீரய வேக வச்சுக்கிட்டு அ அந்த தண்ணிய எடுத்துட்டு அதுக்கப்றமா அதுல வந்து இந்த வெங்காயோ தக்காளி பச்ச மெளகா பூண்டு ம் அதலயு ஜீரகோ போடுவோ எல்லாமே போட்டு நல்ல புளி கொதிக்க வெச்சதுக்கு அப் அப்பறமா நல்லா கடஞ்சிட்டொன்னா அது ரெண்டு நாளைக்கு வெச்சு சாப்ட்டாலுமே நல்லா இருக்கும்மா அது
ஆ ஆ புளி போடுவிங்ளா அதுல
ஆமா புளி கூட போடுவோமா
செரி செரி செரிங்
எல்லாத்துலயுமே புளி போட்ட தா கொஞ்சோ புளிப்பா இருந்தாதா அந்த வாய்க்கு இதமா இருக்கு இல்லயா
கோங்குர சட்னி அப்டின்னாவே அது புளிப்பு இருந்தா தா நல்லா இருக்கு
அம்மா ஆனா இப்ப ஊறுகாவா வாங்கறாங்க ஊறுகாவா வாங்கறத விட நாம செய்யறது வந்து வேற டேஸ்ட் வரும்மா அது வெறு கீர மட்டுந்தான அது அது டேஸ்ட்டு நல்லா இருக்கு ம் இன்னு அதிகமானா நானு நெறையா யூடியூப் பாத்து அப்பதிக்கப் பூ சமச்சு குடுப்ப எதாவது வேணுன்னா அந்த மாரி எதுவு ஞாபகோ வச்சிட்டு எல்லா கெடையாது
இருந்தாலு ரெஃபர் பண்ணுவங்க ஆ சொல்லுங்க சொல்லுங் கேக்குது எப்படி இருந்தாலு நானு யூ யூப் ரெஃபர் பண்ணிதா அதாவது எல்லா ஐட்டமும்மில்ல எதாவது ஆம் பிரியாணி மட்டன்னு எதாவது கிரேவி டிஃப்ரெண்ட்டா எதாவது சண்டேஸ்ல ஸ்பெஷல்லா செய்யோனு அப்டினா மட்டு யூடியூப் ரெஃபர் எத்தன டைம் பண்ணாலுமே அதைய மறுடியு மறு டி ரெஃபர் பண்ணிதா ப பண்ணுவ இந்த எடையீல சாம்பார் இந்த மாரி வெக்கறதுனா டக்குன்னு வச்சுட்டு போயிட்டே இருப்பே சாப்பாடு எதாது குஸ்கா இந்த மாரி செய்ற தா இருந்தா டிபனுக்கெல்லா செய்றதா இருந்தா டக் டக்குன்னு ஆறு மணிக்கு எந்திருப்ப எட்டு மணிக்கல்லா எல்லா வேலையு முடிச்சிருவ
பசங்களுக்கு நானு அதிகமா ஸ்நாக்ஸ் பண்ணி குடுடத்திருக்கேமா இப்ப பசங்க இல்லாததுனால எதுவு செய்ய தோணல ம் அவுங்க பசங்களுக்கு தா நெறையா ஸ்நாக்ஸ் பண்ணி குடுத் ச்சிருக்கே உருளைக்கெழங்குல அவுங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணா ரொம்ப பிடிக்கு இங்கவு அப்டிதா ஏங்க பானிபுரி கூட செரி அவுங்க ந நீ பண்ணி் குடுமா நாங்க வெளிய சாப்ட மாட் அப்டினுவாங்க
செரி செரி செரி செரி நானு செஞ்சுருக்கே எல்லாமே அ அ
ஆனா பசங்க இல்லன்னா எதுவு செய்ய தோணாதுமா நமக்கும் சாப்ட தோணாது அ எனக்கு செய்யவு தோணாது
ஆம்மா ஆம்மா கண்டிப்பாங்க அவுங்க இல்லைனா நம்ம மட்டு நம்ம மட்டு இருந்து சாப்ட்டோனா எப்டி இருக்கு ஓ அவுங்க எல்லாரு இருந்தா தா நல்லா இருக்கு ஆ எல்லாத்துக் கூட இருக் க்கும் போது வேற இது ஆனா தனியா இருந்து செய்றது அது ஒரு மாற நம்மளுக்கு மட் ட்டியா செய்யணு அப்டினு கூட தோணு
ஆமா ஆமா தனியா இருந்தா நானு இப்ப வந்து இவுங்க நா வந்து அசைவோ சாப்ட மாட்டே வீ வீட்டுல எல்லாருமே சாப்டுவாங்க ஞாயிற்றுக்கெழம அன்னைக் கே அவுங்களுக்கு செஞ்சு குடுப்பே நா எனக்கு தனியா எதுவு செஞ்சுக்க மாட்டே இல்ல எனக்கு நா ஒருத்திக்கு என்ன செஞ்சுக்கிறது இன்னி எது வேண்டா வெறு தயிர் சாதம் போது அப்டின்னு சாப்ட்டுருவே எனக்குனு தனியா சமைச்சிக்க மாட்டே நா வந்து
ஆ ஆ ஆ ஆ புரியுது புரியுதுங்க
ம் நா சோம்பேரி அவ்ளோதா நமக்கு செய்யணுனா
ஆமா நானு அப்டிதா அப்டிதா கெலாக்ஸ் இருக்குது சரி இப்போ மார்னிங் பிரேக் ஃபாஸ்ட் அவுங்கலால ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்றாங்க அப்டின் தெரிஞ்சா அது நம்மளுக்கு மட்டும் எதுக்கு செஞ்சுட்டுருக்கணு இந்த கெலாக்ஸ் இருக்கு அத எடுத்து சாப்ட்டுட்டு போயிட்டே இருக் அ எதிர்பாக்க மாட் வேற வழி இல்லயே அப்டின்னு சொல்லிட்டு இதுக்காக ஸ்டெயின் பண்ணணுமா எப்டி இருந்தாலு காலைல பால் காய்ச்சிருவே அத எடுத்து கூட போட்டு பால்ல கலந்தா முடிஞ்சிச்சு
அதா அதா அந்த மாரிதா ஆனா இவுங்களுக்குல்ல எங்க வீட்டுக்காருக்கு ஏ அவுங்களுக்கு மட்டனு சிக்கனு எல்லாமே சமைச்சு வச்சு நா ஒரும் வெறு ஆம்லேட் மட்டு சாப்டுவே நா செஞ்சுக்கிற ஆம்லேட் மேலயே கண்ணு இருக்கு அவுங்களுக்கு நீ மட்டு ரசம் ச்சு ஆம்லெட்டு வச்சி சாப்பிடுற அந்த ஆம்லேட் இப்ப உங்களுக்குதா அத்தன மட்டன் இருக்கு சிக்கன் இருக் மறுபடியு இங்க ஏன் ஏ ஏன் ஆம்லேட் மேலயே வேறிங்கங்க இன்னு இல்ல ஆம்லேட் இதா நல்லா இருக்கு அது பாக்கும்போது எங்களுக்கு அது சாப்டணுன்னு தோணு மட் மட்டன் சிக்கன் கூட வேணானு தோணு அப்டினுவாங்க
ஹ் ஹ்ம்
ம் எல்லாருக்கு சொல்வாங்க அ ஆம்லேட் நல்லா ஊத்துவா அ கொஞ்சோ சாப்பிடுங்க அப்டின்ட்டு
எப்டி செய்வீங்க வேணா அடுத்த கால்ல சொல்லுங்க டைம் வேற ஆகப் போகுது அடுத்த கால்ல கண்டிப்பா சொல்லுங்க சேரி பாய் ஆ பாய் ஆ ஓகே ஓகே ஆ ஓகேங்க